ஹலோ ஹாய் சிஸ்டர் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே
மேரிடா அன்மேரிடா
மேரிட் தாம்ப்பா நானு நீங்க
ம் நாங்களும் மேரிடு தா
ஓகே ஓகே
எனக்கு மூணு பசங்க இருக்கா ஆ மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஆ மூணு நீங்க
நா எனக்கு ஒரு பைய ரெண்டர வயசு ஆகுது
அப்டிங்ளா எனக்கு பெரிய பொண்ணு சிக்ஸ்து படிக்கிறா பைய ஏல் கே ஜி உன்னொரு பாப்பாக்கு ஒன்ற வயசு
சேர் சேரி
அப்பறோ சமையெல்லா ஆச்சா முடிஞ்சா டீ டைம்
டீ டைம் இன்னு ஆரம்மிக்கல லேட்டாதா சாப்டோ ஆமா நா லேட்டாதா பண்ணி அந்த மாரி தா
ஆ ஆ வேல சண்டே கொஞ்ச அதிகமாதா இருக்கூ ம் பரவால்ல அன்னைக்கிதா நான்வெஜ்ஜு
இன்னிக்கு அம்மாவாசல்ல அதனால வெஜ் தா நா அம்மா வீட்ல தா இருக்க
அப்டிங்களா சேர் சேர்
அப்பறோ எந்த ஊர்
உங்க நான் காரைக்குடி
சேரி சேரி
நீங்க
நா இங்க சென்னைப்பா
சென்னை எந்த ஏரியா
பல்லாவரம்
பல்லாவரம் செரி செரி காரைக்குடி தெரியுல
ஆ தெரியு தெரியு
ம் ஒரு டைம் ஊருக்கு திருவிழாக்கு வாங்க இங்க திருவிழா எல்லா சூப்பரா இருக்கு
அப்டியா காரைக்குடி திருநள்ளாறு பக்கத்துல இருக்குங்களா அந்த சைடா
இல்ல இல்ல இல்ல இல்ல மதுர பக்கோ
ஓ மதுரைங்களா சேரி சேரி செரி எங்க ஊர விட்டு ஊர்ல்லா போனதே இல்ல நாங்க
அப்டிங்களா சென்னையே தானா
ஆமா எதுவு தூரமாலா எங்கேயு போற
அ
கோயிலுக்கு போயிருக்கோ ஒரு வாட்டி திருநள்ளாறு அவ்ளதா மத்தபடி வேற எங்கேயு போனதில்ல
அதுனாலதா அந்த கோயில் கேட்டீங்களா
ஆமா எதோ அந்த சைடு போனா மாரிதா இருக்கு எனக்கு அதெல்லா தாண்டி அதனால தா கேட்டே
அப்டிங்களா இங்க பக்க இல்ல அது தூரமா இருக்கு அந்த லைன்ல வேணா போயிருப்பீங்க
ம் அதா அதா
ம்
அப்புற பசங்கல்லா என்ன பண்றாங்க படிக்கிறாங்க
ஆ பெரியப்பாப்பா சிக்ஸ்த்து பைய ஒரு ஆள் தா சேட்ட பொண்ணுங்க ரெண்டு சாஃப்ட்
ம் பையன்னாலே பயமாதா இருக்கு என்ன பண்றது அஹ பெரிய பொண்ணு சிக்ஸ்து மத்த ரெண்டு பசங்களு ம் சின்ன பசங்க தானா ஏன் கேப் நிறையவா
ஆ பெரிய பாப்பாக்கு கேப் அதிகோ எட்டு வர்ஷோ
சரி ம்ம்
ம் ரெண் தேர்ட் பாப்பா இருந்ததே தெர்ல ஃபை மந்த் ஆனதுக்கு அப்புறந்தா தெரிஞ்சுச்சு காப்பர்ட்டி போட்ருந்ததுனால கொஞ்ச தைரியமா இருந்தோ
ஆ ஆ எங்க ப்ரைவேட்ல பாத்தீங்களா கவர்மெண்ட்லயா
பேபஸ் ரெண்டாவது பையே எப்பயுமே இப்ப ரெண்டுலயுமே காட்டிக்கிறது பிரைவேட்டு கவர்மெண்ட் தே ஆனா டெலிவரி பிரைவேட்ல பாக்கறது
ரெண்டு ரெண்டு கொழந்தையோட ஃபேமிலி பிளானிங் பண்லைங்களா
ஃபேமிலி பிளான் இப்பதா பண்ணிருக்கு அப்போ கொஞ்ச வீக்கா இருந்தனால பண்ண மாட்டேன்னாங்க அதனால காப்பரட்டி போட்ருந்தாங்க கடைசில பாத்தா அது ஃபார்ம் ஆனதே தெர்ல
உம்
டக்னு ஒரு ஆறு மாசோ ஸ்டார்ட் ஆகுற போற ஸ்டேஜ் அப்றோ ஒன்னும் பண்ண முடியாட்டாங்க சரி ஓகே
அங்கிட்டுக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாசம்தா அங்கிட்டு டெலிவரி முடிஞ்ச்சு
அவ்ளவுதா என்ன பண்றது
ஆமா
சேத்து வளத்ற வேண்டியதா
வளந்துருச்சு அதாங்க ஒன்ரை வயசு ஆயிடுச்சுங்க அடுத்த மாசோம் வேற பொறந்த நாள்
சூப்பர் சூப்பர் கூப்டுங்க கண்டிப்பா வர்றோ
கண்டிப்பா வாங்க பொறந்த நாள் சொல்றோ அதுக்கு முன்னாடி திருவிழா வந்துரு திருவிழாவுக்கு வாங்க சூப்பரா இருக்கும் பத்து நாள்
அப்டியா பத்து நாளுங்களா என்ன கூத்
ஆ கோயில் அம்மன் கோயில் இது எம்பத் தி பக்கத்தில கிராமோ எம்பத்தி நாலு ஊருக்கு ஒரே தெய்வோ
ஓ எண்பத்தி நாலு ஊருங்ளா
ஆ பக்கத்துல இருக்க கிராமம் ஃபுல்லூ அதுக்கு ஒரே அரசி செம கொல களமா இருக்கும் அத தா சொல்றே நீங்க வாங்க செம ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்லா சரியா ஃபண் பண்லா
வாரோ வாரோ
உம்
வீட்ல இருக்கீங்ளா ஒர்க் போவீங்ளா
இல்ல நா ஹவுஸ்ஒய்ஃப் தாங்க
சேர் சேரி
நீங்க
நானூ கல்யாண ஆனக்கு பிறகு வீட்ல தா இருந்து போய்ட்டு இருந்தே இப்பதா செரி பையெ கொஞ்ச வளந்துட்டா செரி ஒரு வாய்ப்பு இப்ப வந்ததுஏ விடுவோனிட்டு போக ஆரம்பிக்கிறே ஆரம்பிச்சே இப்பதா போ
சேர் சேரி
உம்
நாங்களும் முன்னாடி போய்ட்டு இருந்தே இருந்தே பெரியபாப்பா டெலிவரி ஆயுமே போய்ட்டு தா இருந்தே அதுக்கப்பறோ கொஞ்சோம் இஷ்வூ நால போல
சேரி சேரி வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க அம்மா அப்பா மாமியார்
கூட பொறந்தவங்க அக்கா ஒன்னு அண்ணா ஒன்னு நா தா கடைசி
உம் உம்
உம் அ அப்பா கடையில தா டெத்து அப்றோ அம்மா மட் ட்டே இருக்காங்க
உம் உம் நீங்க மாமியார் வீட்ல இருக்கீங்ளா
இல்ல இல்ல நாங்க தனியாதா இருக்கோ
தனியாதா இருக்கீங்ளா
உம் உம் மாமியார் மாமனார் தனியா இருக்காங்க அவுங்க தனியா இருக்காங்க கொழுந்தனார் தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோ ஏதாவுது ஃபங்ஷனா ஒன்னா சேந்துப்போ
ம் ம்
ம் அப்டி போனாதாங்க நல்லா இருக்கு இல்லனா ந நம்மளுக்கு அவுங்க பழகி போயிடுவாங்க இல்ல அவுங்ளுக்கு நம்ம பழகி போயிடுவோ ஆ எதுமே லிமிட்டா இருந்தா ஓக்கேல்ல
ஆமா பங்ஷன்னா எப்டி சேந்து செய்வீங்ளா
ஆ பங்ஷன்னா எல்லா ஃபெஸ்டிவில்கோ ஒன்னா சேந்துருவோ எல்லாருமே எனுக்கு ரெண்டு கொழுந்தனார்
செய்முறை செய்றதெல்லாமே சேந்துதா பண்ணுவீங்களா
ஆமா ஆனா எப்டின்னா நாங்க போயிட்டு எங்களுக்கு தனியா பத் திரிக்க வெச்சிந்தாங்கனா நாங்க தனியா போயிட்டு செஞ்சுட்டு வருவோ ஆனா போறது வர்றது எல்லாரோ ஒன்னாதா போவோ முய் மட்
அப்டி இருந்தா பரவால்ல எங்க வீட்ல எல்லா சேந்து ஒன்னா பண்ணோன்றாங்ளே அதா கொஞ்சோ கடுப்பா
ஆமா அப்றோ நீங்க செய்யயில அவுங்க கொஞ்சொ யோசிப்பாங்க பெரியவங்ளுக்கு செய்றதா இவுங்களுக்கு செய்றதா அல்ல அவுங்களுக்கு செய்றதா அப்டின்னு
அதுதா
அது தப்பு நீங்க அவுங்கவுங்க செய்றத அவுங்கவுங்க நே பேர போட்டு செஞ்சுகோங்க அப்டின்றனு போறது வராது எல்லாரு ஒட்டுக்கா போவோ ஒட்டுக்கா வருவோ அப்டினு
அப்டின்னா பரவால்ல அப்டிதா இருந்துது பட் ஆனா இப்போ ஒரு பங்ஷன் வருது அதுக்குதா எல்லா சேந்து பண்லாண்
அது ரொம்போ ரிலேட்டிவ்னா சேந்து பண்லா ஒன்னு தப்பு கெடையாது இப்போ கூடப் பொறந்தவங்க அக்கா தங்கச்சி
எங்க மாமியாரவிட தங் ஆ தங்கச்சி பொண்ணோட பொண்ணு ஏஜ்ஜட்டன் பங்ஷன்தா மஞ்சள் நீ அதுக்கு அவுங்க கூடப் பொறந்தவங்க யாரு இல்லயா இவங்க நாலு பேரு அண்ணனுங்க அதுக்கு செய்யணுமாமா எங்க ஏ பைய பெறந்த நாளுக்கு ஆயிர்ரூபா மொய் வெச்சாங்க அதுக்கு நா பத்தாயிரூபா செலவு பண்ணுமா என்ன பண்றது அதும் நா பண்ண முடியாது ஏ கிட்ட அந்த அளவுக்கு இல்ல இப்போத்திக்கு அப்டின்னா மாச மாசோ எதனா ஒரு பங்க்ஷன் வந்திருது
கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டுமாங்க வருது நல்லது கெட்டதுன்னே அது ஒரு தனி ஒரு
இல்ல அவுங்க பண்ண போய் நம்ப பண்ணா பரவால்ல
ஆ
இல்ல ஸ்டாட்டிங் பண்ணா பரவால்ல
ம்
நாங்க பண்றோ நீங்களு பண்ணி ஆவனு சேந்து பண்ணலான்னும்போது இன்னா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்
இருக்கவுங்க பண்ணலா இல்லாதவுங்க என்ன பண்றது ஆ
ஒத்துக்க மாட்றாங்க அது கூட அவுங்க அவுங்க வேணு தௌசண்டா நாங்க டென் தௌசண்ட் போடனுமா ஆளுக்கு டென் தௌசண்ட் போட்டு சீர் வ ரிச செய்யனுமா இது என்னக்கத
அவுங்கவுங்க தனியா இல்லன்னா செஞ்சிருங்க பெஸ்ட்டு
ஆ
ம் ஆமா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு கைல காசு எதாவது குடுத்துட்டு அப்டி வந்தர்லா அது இன்னு பெஸ்ட்
அது தா
அது தாங்க பெஸ்ட் இத விட பெஸ்ட் சொல்ல முடியாது
தனித்தனியா இருக்கறது த செஞ்சுக்கறது தா
ஆமா இப்ப அப்பதானே நா நம்மளுக்கு கொண்டு வந்து திரும்பா அவுங்க செய்வாங்க இல்லன்னா அவுங்களு கொ கொஞ்ச கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க
ம் நா வந்து யாரு செய்யணுல்லா எதிர்பாக்கல பட் நம்மள வற்புறுத்துறாங்களேன்றது தா கொஞ்ச கஷ்டமா இருக்கு
அது சில பேர் அப்டி தாங்க விட்
ம் ஆனா நம்மளுக்கு எதுன்னா யாரு வந்து எது பண்ண மாட்டிக்கிறாங்க நம்ம யாருன்னா எதிர் பண்ணுவாங்கன்னு எதிர் பாக்கல பட் ஆனா அவுங்க அப்டி நெனைக்கும் போது என்ன பண்றது அது எதனா பேசுனா
ம் ம் சண்ட வரு
இவ மேல திருப்பிக்கிறாங்க ஆமா
ம்
அப்டியே போது
எல்லா பக்கமுமே அதே மாரி தாங்க இருக்கு ம்
அது தா
இந்த பக்கோ அந்த பக்கம்ல்லா இல்ல எல்லா பக்கமே காசுனா கொஞ்ச ஒரு மாரியா தா நடக்குது போல
ஆ ஆமா நானு வேற எங்க அம்மா வீட்ல இருக்கனா
ஆ
என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எது எனக்கு தெரில எதுனா ஃபங்க்ஷன்னு கூப்ட்டாங்கன்னா போவ முடிஞ்சா போவே இல்லன்னா எங்க ஹஸ்பண்ட் மட்டு போயிட்டு வந்துருவாரு மொய் எதனா வச்சுட்டு ரொம்ப இம் பார்டன் ஃபங்க்ஷனுக்கு மட்டு தா போறது
அப்டிங்களா நீங்க இன்னு மாமியார் வீட்டுக்கு நீங்க தனியா இருக்கீங்களா எப்டி
தனியா இல்ல சேரி தனியாதா இருக்கு அம்மா கூட இருக்கே நானு கொழந்த பொறந்ததுல இருந்து இங்கேயே செட்டில் ஆய்ட்ட
அப்டிங்களா இப்ப பா தம்பிக்கு எத்தன வயசு ஆவுது
ரெண்டு மூணு வயசு ஆவ போது ஆமா
எந்த வர்ஷோ
டவென்டி த்ரீ இரவத்தி மூணுல பொறந்தா
ஓகே ஓகே என்ன உங்க பாப்பா
டுவென்டி ஃபோர்
அப்டியா ஆமா ஒன்ரையா எ பையனுக்கு இப்ப மூண் ஆவ போது இன்னு நாலு மாசத்துல பொறந்த நாளு அவருக்கு அ அ
ம்
சேரிப்பா
சேரிங்க சிஸ்டர் கொஞ்சோ நேரம் கலிச்சி திரும்ப கூப்பறே
செரி செரி ஓகேப்பா கால் பண்ணு நா பண்ணட்டுங்களா
ஆ நா வரே
சேரி ஓகே